கல்கத்தால சுத்தி பாத்த எடோனா ரொம்ப கம்மிதா ஒரு பார்க் இருக்கு பார்க்கு
எம் எஸ் ஆர் எம் ஒ
கல்கத்தால வந்துட்டு ஃபேமஸ்னா நெறைய இருக்கு சுத்தி பாக்குற எடம் நெறைய இருக்கு
இப்போ டெல்லில வந்து தாஜ்மஹால் ஃபேமஸ் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி கல்கத்தால ஏதாது ஃபேமஸ் இருக்கா
இருக்கு கல்கத்தால வந்துட்டு அந்த அவுரா பிரிட்ஜு ஃபேமஸ்ஸு அவுரா பிரிட்ஜ் இருக்கு விக்டோரியா மஹால் இருக்கு சைன் சிட்டினு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அப்புறோ வந்து இன்னோரு வந்து எக்கோ பார்க்குன்னு சொல்லி ஒரு பார்க் ஒன்னு இருக் து பெரிய பார்க் ஆ அந்த பார்குக் போனீங்கன்னா நம்ம ஏழு அதிச யோ இருக்குல்ல அந்த ஏழு அதிசயத்தையுமே அங்க வெச் சுருக்காங்க சின்ன சின்னதா அ அ எக்கோ பார்க்கு
ம் ம் ம்
அங்க இருக்கு அதுல சின்ன சின்னதா நம்ம தாஜ்மஹால் இருக்கு பிரமிடு இருக்கு எல்லாமே இருக்கு அது உள்ளார அது மாரி இதெல்லா நல்லா ஃபேமஸ் அங்க எடோ சுத்தி பாக்கதா ஒரு காளி கோயில் அங்க இன்னோன்னு ஏதோ ஒரு காளி கோயில் பஸ் ஸ்டாண்டு கிட்ட நா இன்னோ போனது கெடையாது ஆனா அங்க மெயினு அ அந்த காளி கோயிலுக்கு அதிகமா வருவாங்க ஆ ஆமா ஆமா காளி கோயில் இருக்கு அப்டீன்னு சொல்ட்டு சொன்னாங்க அந்த காளி கோயில் பக்கத்துலதா அந்த பார்க்கோ இருக்கு அப்டீன்னு சொன்னாங்க நாங்க வந்து ஆஹா அங்க போகவே இல்ல அத அங்க இருந்த ஒன் ரெண்டு வர்ஷத்துக்கிட்ட இருந்த ஒன்றர ஒன்னே முக்கா வர்ஷோ பக் க்கோ இருந்தே பாப்பாக்கு எட்டு மாசத்து கொழந்தையில போனே ரெண்டு வயசுக்கு தா வந்தே ஒன்றர வயசு ஒன்றர வர்ஷோ அங்கதா இருந்தே அந்த ஒன்றர வர்ஷத்துல எக்கோ பார்க் கிட்டவேதா ஒரு பார்க்குக்கு போயிருக்கோ திருப்ப ஒரு ரெண்டு மூணு தடவ பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு அங்க போனோ அ சைன் சிட்டின்னு சொல்லிட்டு ஒன்னு அது உள்ள போனோ அங்க ஒன்னோ பெருசா அந்த அளவுக்குலா ஒன்னு கெடையாது ஒரு நாள் சுத்தி பாக்கறதுக்குனு வெச்சுக்கோங்களே நெறையா எ நம்ம அப்துல் கலாமோட செல இருக்கு அந்த மாரி சயின்ஸ பத்தின இதெல்லா வெச்சுருக்காங்க லேப் மாரி மனுஷன் எப்டி கொரங்குல இருந்து எப் டி மனுஷ வந்தா எத்தன காண்டுக்கு முன்னாடி என்னென்னல்லா நடந்துச்சு எப்டிலா வாழ்ந்தாங்க அது இருக்கு அப்பறோ நம்மளோட டி என் ஏல இருந்து நம்ம எப்டி வந்தோ அந்த மாரி ஆ ஒரு ஒரு டிக்கெட் இருக்கு தனித்தனியா ஒன்னு ஒன்னுத்துக்கு ஒரு ஒரு வெல அது நம்ம வாங்கிட்டு உள்ள போய் படம் பாத்துட்டு வர மாரிதா ஒரு இருபது நிம்ஷோ ஒரு படமா ஓட்டி காட்றாங்க
உம்
அதுல போய் நம்ப பாத்துட்டு வரலா அந்த மாதிரி இருக்கு நா அதுல மனுஷ மனுஷ னோட இத போய் பாக்கலா ஹியூமன் இது அந்த மாரி ஒன்னு ஒன்னு பேரு வெச்சிருக்காங்க ஹியூமன்து அனிமல்ஸ் தது அப்டீன்னு சொல்லிட்டு நா அதுல ஹியூமன் போய் பாக்கலா நம்ப அப்டீன்னு நமக்கு அனுபவோ இல்ல எத போயி பாக்கணோலா தெரியுல உள்ள போய் சுத்தி பாத்தே எல்லா இது பண்ணோ செரி இது போயிட்டு பாத்துட்டு வரலானு உள்ள போயிட்டோ
ம் ம் எப்புடி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா
நல்லா இருந்துச்சு ஃபுல்லா ஒரு நீட்டா தெர மாரி போட்டுருக்காங்க ரவுண்டா இந்த பால்கனி டிக்கெட் வாங்கிட்டு தேட்டுர்ல ஒக்காந்தா எப்டி இருக்குமோ அந்த மாரி இருந்துச்சு அதுல நின்னுகிட் சுத்தி எல்லாத்தையு பாக்க வேண்டியதா அந்த பால்கனிலே ஒக்காறவங்க ஒக்காந்துக்கிட்டாங்க தரையில இப்டி ஒக்காந்தாங்க நிக்கறவுங்க நின்னாங்க அதுல ஒக்காந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஓடிட்டு இருந்துது மனுஷ கொரங்குல இருந்து எப்புடிலா வந்தாங்க ட்ரெஸ் இல்லாம இருந்தது அப்புறோ ட்ரெஸு வந்தது அந்த மாரி எல்லாமே எதெல்லா சாப்ட்டாங்க எப்டி சாப்ட்டாங்க அவுங்க எப்டிலா இருந்தாங்க எப்டி நடந்துட்ருந்தாங்க இப்ப எப்டி நேரா குனிஞ்சுனு குனிஞ்சுட்டே நடந்துட்ருக்காங்க அப்புறமா நிமிந்து நடக் இருக்குறாங்க அந்த மாரி ஒரு இருபது நிமிஷமோ ஒரு படமா காமிச்சாங்க அத பாத்துட்டு வந்தாச்சி
ம் ம் ம் ம்
அங்க ஒரு அர நாள் ஓடுச்சு எங்களுக்கு ஆ அங்க இருந்து ஆ சுத் சுத்தி பாக்க நெறைய இருக்கு அந்த பார்க் வந்து ரொம்ப பெருசு சுத்தி பாக்றதுக்கு நெறைய இருக் அது இருந்துச்சு ஒன்னொண்ணு ஒரு ஒரு செல மாரி எல்லா செஞ்சு வச்சிருந்தாங்க அந்த செலைக எல்லா போய் பாத்தது இ தண்ணி வித விதமா அந்த தண்ணி டிசைனா கொட்டுறது அந்த மாரெலா இருந்துச்சு அதெல்லா பாக்க நல்லா ருந்தது இன்னு நைட்ல போனா வெளிச்சோ லைட் வெளிச்சோ போட்டுருப்பாங்களா அப்ப இன்னு நல்லா இருக்குமா
ம்
நாங்க விக்டோரியா மஹால் போலான்னு நெனச்சே விக்டோரியா மஹாலு போகலை அந் அதுவு பக்கந்தானா அங்கருந்து ஒரு பதினஞ்சு எடத்துக்கிட்ட இருக்கு நம்ம பாக்கணுனா கல்கத்தால வந்து ஒரு பதினஞ்சு எடோ இருக்கு
ம் இப்ப கல்கட்டா போயிட்டு அடுத்த நீங்க குஜராத் போனீங்களா
ஆ ஃபஸ்ட்டு குஜராத்ல இருந்தோ ஃபஸ்ட்டு தா குஜராத்ல இருந்தோ அதுக்கப்பறோ கல்கத்தா வந்தோ குஜராத்ல ரெண்டு வருஷோ திரும்ப கல்கத்தால ரெண்டு வருஷோ இருந்தே நாலு வருஷோ ஓடிடுச்சு அப்பறோ இங்க வந்தாச்சி
ம் இப்ப ஹஸ்பண்ட் மட்டு கல்கத்தாவேலயே இருக்
ஆமா அவர் மட்டு இப்ப கல்கத்தாலேயே இருக்காரு மாறிடுவாரு அவருக்கு வந்து இப்ப அதனாலதா நா வந்தே அவரு வந்து மறுபடியு மாத்த போறதா சொன்னாரு அ அந்த எப் இப்ப வேணாலு மாத்துற மாரி இருக்காங்க ஆர்டர் வந்திருக்கு மாறி போவோ அப்டின்னு சொல் பண்ணாரு அப்ப அ இல்ல வேற வேற எதாவது ஒரு ஊர் போடுவாங்களா அது எந்த ஊருனு இன்னு தெரியவு இல்ல ஆர்டர் வர மாரி இருக் கு அப்டின்ட்டு சொன்னாங்க அதனால ம் நா என்ன பண்ணிட்டே நீ ஆர்டர் வந்தா எந்த ஊருக்கு வருதோ நீ மட்டு போயிட்டு வா நா ஊருக்கே போறே சும்மா இங்கையு அங்கையு சுத்த வேணா
ம் இப்ப நீங்க ஊருக்கு வந்து எவ்ளோ நாள் ஆகுது
இப்ப இங்க வந்து ஆறு மாசோ ஆகுது டிசம்பர்ல வந்தே டிசம்பர்ல இருந்து இங்கதா இருக்கோ ஆமா ஆமா இப்பதா வந்தே டிசம்பர்ல தா வந்தே டிசம்பர் வந்ததுல இருந்து வீட்ல இருக்கோ அதுல அவரு நா வந்ததுக்குப்பறோ ரெண்டு லீவ்ல வந்து போயிட்டாரு
ம் எவ்ளோ லீவ்னா லீவ்னா எவ்ளோ நாள் லீவ் குடுப்பாங்க
ஆ ஒரு மாசோ லீவு கெடைக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு மாசோ லீவு
ஓ மூணு மாஸ்த்துக்கு ஆ ஆ
டிசம்பர்ல நா வந்தே அவர் ஜனவரி பொங்கல் அப்ப வந்துட்டாரு பொங்கல் இங்க இருந்தாரு ஆ ரிட்டன் கெளம்பி போனாரு மே மாசோ பாப்பா பர்த்டே வந்து அப்போ வந்தாரு பர்த்டே முடிச்சிட்டு திரும்ப கெளம்பிட்டாரு இப்ப மறுபடியு செப்டம்பர்ல வருவாரு பையனுக்கு அப்ப பர்த்டே வருது அதுனால செப்டம்பர் வந்துருவாரு லீவ் ஆமா இல்ல அது ஆரம்பத்துல இருந்து அப்டி லீவ் எடுத் ததுனால அது அதே லீவ்ல அப்டியே வந்துட்டு இருக்காரு நாங்க கல்யாண ஆன அப்பைலே இருந்து அந்த லீவ் அப் டியே மூணு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு எடுத்தது அ டிசம்பர்ல மேரே ஜாச்சி டிசம்பர் மேரேஜ் முடிச்சிட்டு மூணு மாசோ கழிச்சி வந்தாரு அது அப்டியே மூணு மாசோ மூணு மாசமா எடுத்து எடுத்து இப்ப அப்டியே கண்டினியூ ஆய்ட்ருக்கு தம்பி பொறந்த செப் டம்பர்ல லீவ் எடுத்த தம்பி பொறந்ததுக்காக அந்த லீவு இப்ப வரைக்கு அப்டியே செப்டம்பர்ல லீவ் வருது அந்த மாரி
ஓ ஆமா ஆமால்ல இப்ப லீவு பொறந்தப்ப எடுத்ததுனால இப்ப பேடேவு அப்டியே அது
ஆ அதே மாரி அந்த டைம்ல அதே மாரியே அப்டி கண்டினியூ ஆய்ட்ருக்கு ஒரு ஒரு தடவ அந்த ஸ்டாடிங் வருஷத்துல எப்புடி எடுத்தாங்களோ அந்த லீவ் அப்டியே ரொட்டீனா போய்ட்ருக்கு அந்த மன்த்ல மட் டுந்தா வருவாங்க அதுக்கெடைல வந்து எந்தோ தேவ வர்றதுக்கானது இல்ல அதுனால வர்ல
அப்டி எதாவது தீடீர்னு தேவ இருந்தா லீவ் எடுத்துட்டு வர்லாமாம்மா
லீவ் எடுத்துட்டு வர்லா நம்ப வேணு அப்டினா பத்து நாள் எடுக்லா அப்ப வந்து நெறைய எடு க்க முடியாது பத்து நாளு இல்ல எட்டு நாள் அந்த மாரி எடுத்துட்டு வந்து போயில்லா
த்தாலே போதுமே
ஆ வர்றதுனால ஈஸியா இருக்கு ஆனா வந்து போறது செலவுதா அதிகோ
ம் எப்டி வர்றதுலா எப்டி ட்ரெயின்ல வருவாரா இல்ல எப்டி ஃப்ளைட்டுல்ல
ட்ரெயின்லதா வர்ணுமே மூணு நாள் ட்ரவோ ஆ ஃப்ளைட்ருக்கு ஃப்ளைட்டுக் போனா ரேட் அதிகமா இருக்கு
ம் ம்
இப்ப ட்ரெயின்ல வர காசு வந்து டபுள் மடங் ஆகு நம்ம ஃப்ளைட்ல வந்தா
ஆமா
அதுனால ட்ரெயின்லே வந்துர்லா ரெண்டு நாள் வர்ணு அங்க இருந்து வர ரெண்ற நாள் நமக்கு இங்க வர
எப்பா ம்
ஆக ரெண்ற நாள் வர மாரி இருக்கு
ம் ம்
குஜராத் வந்து இன்னு மூணு நாள் ஆச்சு மூன்ற நாள் ஆய்டு வீட்டுக் வர அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப தூரோ அத விட கல்கத்தா வந்து கொஞ்சோ கிட்ட பக்கத்துலே இருக்க மாரி ஒரு ஃபீலு நான் ரெண் நாள்ல வீட்டுக் போய்ல்லானு அது ஆனா குஜராத் வந்து மூணு நாளுமே ட்ரெயின்லே போனு மூண் நாள் ட்ரெயின்ல போய் மூணு மூணாவ்து நாள் முடிஞ்சு நாளான் நாள் மதியந்தா வீட்டுக் போ முடியு
எப்பா ரொம்ப கஷ்டோல்ல சாப் பாடு இது நிம்மதியா சாப்புட முடியாது பாத்ரூம் போக முடியாது
ஆமா அதவிட ஒக்காந்த எடத்துல ஒக்கான்ட்டு போனுமே அந்த பசங்ள வச்சுக்கிட்டு நம்ம வீட்லே அதுங்க ஒரு எடத்துல ஒக்காராதுங்க ரெண்டு சீட்ல ஒக்காருனா எப்டி உக்காரு ஒக்காராதுங்க எறங்கி ஓடு அந்த
அப்டியலா புக் பண்ண மாட்டீங்ளா
ஆ ஸ்லீப்பர் தா ஸ்லீப்பரா இருந்தாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டு பேரு நானு எனக்கு அவுரு ரெண்டு பேருக்கு டிக்கெட் புக் பண்ணுவோ ரெண்டு சீட் இருந்தாலுமே எங்ளுக் கஷ் டமா இருக்கு என்னால்லா சமாளிச்சு போவே முடியாது நைட்டு தூங்கும்போது பாத்தா பா பையன அவரு மேல படுக்க வச்சுப்பாரு அவரு கூட நான் ஏன் கூட படுக்க வச்சு ப்ப பாப்பாவ அப்புடி இருந்தாலுமே கஷ்டமாதா இருக்கு இந்த கொழந்தைங்குளா வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பையன் மட்டு இருந்தா நாங்க போம்போது அப்ப ஒன்னு தெரில அடுத்த ஒரு ஒரு தடவருப்போ நா மாசமா இருந்த அப்பயு ஒன்னு தெரில நான் மாசமா இருக்மோ நான் ஒரு சீட்ல இருந்துகி ட்ட அவன் அவ்ங்க அப்பா கூடயே இருந்தான் வந்துட்டோ திரும்ப அடுத்து கொழந்த பொறந்து போம்போதுதா கஷ்டமா இருந்தது கொழந்த பொறந்து கொழந்தைய தூக்கிட்டு போனோ அது வளர்ற வரைக்குமே ஒரு வருஷத்துக்கு நா ஊருக்கே வர்ல கொழந்தையா தூக்கிட்டு போனதுனால இவர் சொல்டாரு இப்ப குழந்தையல்லா நம்ம திருப்பி கூப்ட்டு போக முடியாது அது கொஞ்ஜோ நிக்கன்னு நடக்கன்னு ஆகணு நா வந்து பாப்பா வந்து எழுந்து நிக்கிறா ஆறு மாசோ ஏழு மாசோ இருக்கும்போது கெளம்பன இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கெளம்பி போன ஏழு எட்டு மாசத்துக்குள்ள கெளம்பி போன அப்றோ அவரு என்ன சொல்டாருனா அது நல்லா இதுவானதுக்கு அப்றோந்தா நம்ப ஊருக்கே போக முடியுனு எட்டு மாசோ நா ஊருக்கே வர்ல அங்கேய இருன்ட் தா இருந்த அவர் லீவுமே ஒரு லீவ் அங்கய எடுத்தாரு அங்கய வீட்லயே இருந்துட்டோ அங்கயே
ம் இப்டி பங்க்ஷன்லா வெச்சீங்னா நானு வர
ஒரு ஆஹ ஒருத்தர் ஃபங்க்ஷனுக்கு கூட நாங்க வந்தது கெடையாது நாங்க இருக்கும் பொழுது யாருக்காவ்து நடந்ததுனா அந்த இதுல கலந்துப்போ நம்ம இல்லாதப்ப வெக்கிறதுக்கு எதுக்குமே வர முடியாது இப்பதா ஃபோன்ஃபே இருக்கே ஃபோன்ஃபே பண்ணிடுவோ
அதுக்குன்னு மட்டு இருந்தாலு பங்க்ஷனுக்கு போயி என்ஜாய்மெண்ட் பண்ற மாரி வருமா
ம் ம் ஃபங்க்ஷன் போனது கெடையாது ஒரு கோயில் திருவிழாக்கு இருந்தது கெடையாது நெறைய ரொம்ப முக்கியமானவங்களோட எறந்ததுக்கு கிட்ட இருந்தது கெடையாது அப்
அதெல்லா ரொம்ப கஷ்டமா இருக்குல யாரும் கூட இல்லாத இருக்க மாரி ஒரு பங்க்ஷன் அட்டன் பண்ணாம
எதுவா இருக்கு இப்ப நா எனக்கே இப்ப நம்ப அங்க இருக் இருக்கும் போது இப்ப இவர தான நம்ம முழுசா நம்பி போயி இருக்கோ இவர் எதனா ஒரு சண்ட போட்டுக்கிட்டாரு ஏதாவது பண்ணா கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ ச்சே ஒன்னக்காக நா இத்தன பேர வுட்டுட்டு வந்திங்கே உக்காந்துருக்கனே இதுக்கு நா அங்க கையே இருந்திருப்பேனே அப்டின்னிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாருக்கு அப்ப அந்த ஒரு வாரோ கழிச்சி பேசும்போது ஆம்மா ஆம்மா அரேஞ்ச் பண்ணதுதா சொல்லுவே நா போயிட்டு நா ஒ ஒன்னாள இத்தன பேர நா விட்டுட்டு வந்து இங்க உக்காந்துருக்கேன்ல நீ இந்த மாரி பண்ணும்போது எனக் எப்டி இருக்கோ அப்ப யாருக்கான இந்த ஊர்ல இருக்
இப்டி சொல்றீங்ளா நீங்க
நா யாருக்காக இந்த ஊர்ல இருக் ருக்கணு நா எதுக்காக இந்த ஊர்ல வந்திருக்கணு நா ஏ கஷ்டப்படணு ஓம் பைய படிக்ணுனா நீ வெச்சு படிக்க வை இங்கயே வெச்சுக்கோ நா எங்க வீட்டுக் போறன்னு சொல்ட்டு அழுவே நானு எனக் கோவோ வந்துன்னா ஏ பையன தா திட்டுவ ஒன்னால தாண்டா இந்த ஐயோ இந்த ஆள் கூட இங்க இருக்க இல்லைன்னா நயாண்டா இங்க இருக்கப்போறே
அவுங்க அவன வந்துவங்களுக்
நீ மட்டு பொறக்காமருந்துந்தா நா என்னைக்கு ஓடிருப்ப நீ பொறந்ததுனால தானே இங்கே வாழணுனு கட்டாயத்துல வாழறே சொல்ட்டு திட் டிட்றுப்பன் நானு
ஓ அப்டி அவனா உங்ள வந்து அந்த கல்யாணம் பண்ண சொன்னா
அதா வளந்தா கேப்பா வளந்து சொல்லுவா நானா ஒன்னய என்னய் பெத்துக்க சொன்னேன்ட்டு
அததா கேப்பா அப்போ என்ன சொல்வீங்கன் பாக்லா
இனா சொல்லுவே ஒன்னால தாண்டா நா இந்த ஆள் கூட வாழ்றே இல்லினா நா எப்பியோ ஓடிட்ருபேன்டானுவே
அவ சொல்லுவா நீ வாழ்ந்ததால் தானே நானே வந்தே அப்டின்னுவா அப்றோ
அவ என்ன தெரிமா சொல்லுவா ஏம்மா அப்பாதா எல்லா வாங்னுவந்து வச் சுருக்காரு இல்லம்மா எடுத்து சாப்டுட்டு கம்முனு இருங்கலாம்மான்றுவா அ எல்லாமே இருக்குல்லமா எடுத்து சாப்டுட்டு அமைதியா இருங்கன்னுவா அப்டியே ஓடி போச்சு அப்ப இப்பதா எனக்கு இங்க வந்ததுக்கு அப்றந்தா நிம்மதியா இருக்க மார்ருக்கு அவரு இப்ப வந்து அவரு ஒரு ஆளத நம்ம பிரிஞ்சிருக்கோமா
கூட இல்லனாலு ஃபீலிங்கா இருக்காதா
ம் ஹ் எனக்கு அது ரெண்டு வர்ஷோ அப்ப இர்ந்தேல்லே எனக்கு அதனால அந்த அளவுக்கு ஒண்ணு தெரில அப்பப்ப ஃபோன் பண்ணுவாரு அது எனக்கு தெரிஞ்சுக்கல எனக்கு எட்ட இருக்கும் போதுதா ரொம்ப கஷ்டமா இருந்துது அவர் கூட இருக்கோன்ற ஒரு சந்தோசந்தா இருந்துச்சு மீதி இங்க வந்து எதுவுமே இல்ல நமக்கு அந்த அந்த ஊர்லல்லா ஒண்ணுமே இல்ல அப்டி இருந்துது இப் இப்ப இங்க இருக்கற்னால எனக்கு இப்போ எங்க தாத்தா வயசானவங்கதா அவுங்ள போய் பாத்துட்டு வர முடியுது ஒரு சோ அது ஒரு சந்தோஷோ எனக்கு அவுங் போய் பாத்துட்டு வந்தோ அப்டின்றது அந்மாரி இப்ப அம்மாவோட ஊர் வந்துட்டு பாண்டிச்சேரி
ம்